கல்லிருக்கீங்க
தோலி நீங்க எப்டி
ம் நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்களா
புரில தோலி
சாப்ட்டீங்களா
தோலி நீங்க
ம் நா சாப்ட தோழி வீட்ல இருக்கவங் எப்டி இருக்காங்க
அங்க குடும்பத்துல எல்லாரு நல்லா இருக்காங்க ஒங்கு குடும்பத்துல
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி
இன்னா சாப்ட்டீங்க
நா கார கொழம்பு முட்ட தோழி நீங்க என்ன சாப்ட் ஆமா தோழி டிஃபன் யாருமே அவ்ளோவா லைக் பண்ண மாட்டாங்க அதனால சாப் பாடு நீங்க டிஃபனா
ஆமா சொல்லி காலையில எப்போுமே இட்லி தோசை ஐடியாப்போ அப்போ இந்த மாதிரி ந
ஓகே தோழி
நைட்டும் அதே போலதான்
நைட்டோ டிஃபனா
ஒரு வேல தா சாப்பாடு
இல்ல இங்க இருக்கவ்ங்க யாரு இவ்ளோ டிஃபனு எதிர்பாக்க மாட்டாங்க எல்லா சாப்பாடு தா ரைஸ் தா ஏனா ஆமா நம்ம இப்ப சாப்டுவோ டிஃபனு அவங்க பெரியவங்களா இருக்காங்க அவங்களா சாப்பிட மாட்டாங்கள
உ உ
ல்லா சாப்பாடு காலேலயு சாப்பாடு மதியமு நைட்டு எல்லாமே வேலயு சாப்பாடுதா
சரி சரி தோழி அப்ப அரிசி மூட்ட ப்ப நறையா வாங்கணுப்போலருக்கே
ஆமா தோழி சண்டே மட்டுதா டிஃப்னு ஏனா அப்பதா அ ஏதனா பீஃபு மட்டனு எதனா செய்வோ
ஆ
அதனால அப்போ டிஃபன் செய்வாங்க
செரி செரி தோழி மாசத்துக்கு எத்தன அரிசி மூட்ட வாங்குவீங்க தோழி அப்ப
அ ரெண்டு மூணு வாங்குவோ தோழி
செரி செரி மாசத்துக்கே ஆ
ஏன்னா இப்போ எப்படி சொல்றது ஏன்னா ரைஸ் போடுதான அடிக்கடிக்கு மூணு வேளையு சாப்பாடு மதியமு வெடிக்கணு நைட்டு வெடிக் க்கனூ காலேலயு வெடிக்கணு
உ
அதனால மூணு வேலையு ரைஸ்சு போட்டு வெடிக்கணு அதனால ரெண்டு மூட்ட அப்டி ஆகு தோழி
சரி சரி தோழி
ஆமா இதுவே ரிலேட்டிவ்லா யார்னா வந்தா அதே மாரிதா ஆகு
ரொம்ப கிராமமா
ஆமா தோழி
ஆமா உங்க கிராமத்துல எல்லாமே கெடைக்குமா உங்க கிராமத்துல விவசாயோனு ஒண்ணு பண்றாங்களா
ஆ இப்போ பண்ல தோழி பஸ்ட்டு பண்ணிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்தா அர்ஸ் சி அதா நெல் போடுவாங்க பயிர் வெப்பாங்க கீர போடுவாங்க கத்திரிக்கா அந்த மேரிலாம் போட்டு வெச்சிருந்தாங்க இப்போ கழனியில்லா வந்து அபார்மெண்ட் வந்துருவோ இப்ப எதுமே போடறது இல்ல இப் ஆமா இப்ப ஏனா நாங்க பஸ்டா அப் அப்பதுலருந்தே பயிர் வச்சுணுந்தோ அரிசி நம்ம வீட்ல இருந் நம்ப ஐ அரிசி நம்மளே போட்டும்னா நம்மளுக்கு வந்துரு அரிசி
ஆ
கடையில வாங்குதுனால கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அது பியூர் ஒயிட்டா இருக்கா அனால கொஞ்சோ செட் ஆக மாட்டேங்குது இதுனா எல்லோ கலர்ல இருக்கு இந்த நம்ப நம்ம எப்பியுமே இயற்கையா போட்டு சாப்புட்தா நம்ம ஒடம்புக்கு நல்லது ஆனா இப்ப எதிமே இல்ல இல்லாதபோச்சி
தோழி நான் என்ன சொல்றேன்னா ரேஷன் அரிசியிலா சாப்பிடமாட்டீங்களா
ஆ அது சாப்புடுவோ தோழி எப்பனா ஒரு வாட்டிதா சாப்புடுவோ மேக்சிமா
ஆ ஆ
ஏனா அது வீட்டுல இருக்கவங்குக்கு செட் ஆகாது நா சாப்புடுவே ஏனா ரேஷ் அரிசில இருக்கிற பெனிஃபிட் வேற எதுலயுமே இல்ல
ஆ ஆ
த்து உங்களுக்கு தெரியமாட்டேங்குது ஏன்னா ரேஸ் ஷ்னு அரிசி சாப்பிறாங்க அப்டின்னு மத்தவங்க சொல்லுவாங்கள அ அது அப்டின்னு பாத்தா எப்பிடி சொல்றது அதனால யாருமே சாப்பிட மாட்டறாங்க இப்போ ரேஷன் அரிசி அவ்ளோவு
ஆ ஆனா அந்த காலத்துல எல்லாரும இந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே ரேஷன் அரிசிதா சாப்புடுவாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்தன் நோயி
ஆமா தோழி இப்ப ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து வேற ரைஸ் வந்துச்சி அதனால இப் இப்ப யாருமே அந்த பழி இருக்குறதுல இப்ப யாருமே வரமாட்றாங்க இப்ப வேற ஜென்டரன்னால்யிச்சி ஜென்ரஷன் ஆயிச்சி உன்னு வர ஜென்ரேஷனுக்கு வேற மேரி ஆயிடு
ம்
அ இப்ப எப்பிடி சொல் இப்ப பாப்பாக்கல்லா நம்ப எல்லாமே கடெயிலதா வாங்கி தரோ பஸ்ட்டு வந்து வீட் ட்லியே எல்லாமே வே எப்பிடி சொல்து காய்கறி எல்லாமே வீட்லேயே கொயா மாங்கா எல்லாம் மே வீட்ல இந்தே நாம்ப தருவோ
ஆ
இப்ப வந்து எல்லாமே கடில போய் வாங்கி அது ஹைப்ரேட் வேற இப்ப சின்ன சின்தா இருக்கது எல்லாமே கொயாக்கா நல்லா இருக்கு டேஸ்ட்டா இருக்கு அப்பிடின்றாங்க ஏன்னா அதுல்லா ஹைப் ப்ரெட்டு இப்ப நம்ப வீட்லே வச்சு நம்பளே பறிச்சி சாப்பிட்ட அது எப்படி இருக்கு நம்ப வீட்ல எந்த கெமிக்கலும் போட மாட்டோ
ஆமா இப்ப அப்பல்லா மூணு மாசத்துக்கு ஒரு முற அறுவட செய்வாங்க நெறைய குடும்பத்த வாழ வைக்கணு நெறைய பேருக்கு வேல ல்ல குடுப்பாங்க இப்ப மிஷினு ஒன்னே செஞ்சுட்டு போயிடு து அதனால ஒன்ற மாசத்துக் கொருமு ப்ப அறுவட செய்றாங்க ஒன்ற மாசத்லே வெளஞ்சிடணு பாக்கறாங்
ஆமா தோழி இப்ப ஏன்னா அதே மேரி ஆமா இப்ப ஏனா நடு கூட கையிலதா ந ட்டுவாங்க ஆள் வச்சு அப்போ இப்போ மிஷின் வந்துச்சு மிஷின் அதுவே லைனா நட்டுக்கணு போயிர்து
அப்ப ஒரு விவசாய பண்ணா ஒரு பத்து குடும்ப உக்காந்தி சாப்லா இப்பலா யார் விவசாய பண்ண அதனால அவுங்கவுங்க ஒளச்சாதா உண்டு
ஆமா ஆமா இப்ப எனா அவங்களு எப்டி சொல்றது ஆள் வரமாட்றாங்க அதனால சொல்டு இப்ப எல்லாரு கம்பனி நெறய கம்பனி ஓபன் பண்ட்டாங்க அதனால விவசாயமே கெடயாது அதனால இப்போ மிஸ் மிஷின்ளே இப்ப எல்லாமே இது பண்ணிகிறா ஆனா நம்ளுக்கு மிஷின்ல வேல வக்குறது அது நல்லது இல்லல்ல
நோயிங்க எவ்ளோ எதிர் இது அனுபவிக்கிறோம அப்ப நம்ம புள்ளங்க எதிர்காலத்ல இப்ப எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க
ஆமா அதா சொல்றேனே இன்னு வர ஜென்ரேஷனுக்கு எப்டி எப்டி இருக்கு அ ஆனா அத இப்ப யோசிக்க மாட்ட அப்பறங்க அங்கங்க ரோடு போட்றாங்க
அதனால நம்ம என்ன பண்ணோ சொந்த வீடா இருந்தா நம்ம வீட்டுக்கு ஒரு மர வளர்
ஆமா
நம்ப இட இருந்தா நம்ப யாருக்கு விட்டு குடுக்காம அதுல ஒரு ரெண்டு மூனு செடி கொடி வெக்கணு
ஆமா ஆமா
இருக்குற இடத்துல அழிச்சிட்டு அப்பாய்மெண்ட் கட்டிட்டா என்ன நம்பகிட்ட இருக்க இடத்து
ஆமா இப்ப நம்ப வீட்லயே பாருங்க தக்காளி போடலா கீர வகை போடலா இந்த தண்ணீர் பொடலங்கா பீர்க்கங்கா அதெல்லா நாங்க எங்க வீட்ல போட்ருந்தோ நீங்க ட்ரை பண்ணுங்க போடுங்க ஆனா அது நல்லா உங்களுக்கு நல்லா காய் தரு பொடலங்கா பீர்க்கங்கா ஏன்னா அது ஒன்னு இல்ல நம்ப ஒரு விததா இருக்கு அத நட்டு வெச்சோன்னா போது கொடியாட்
எங்களுக்கு எடோ இல்ல தோழி எனக்கு ஆனா ரொம்போ இன்ட்ரெஸ்ட் விருப்பம் ஆனா துளியளவு கூட எட எடம் இல்லை
ம் ம்
அது சும்மா தொட்டில சின்ன சின்ன இது வெக்கிறோம் பாத்தீங்களா வெளிய எலும்சப்பழோ மரோ வந்துச்சு அதே வெக் வெக்க கூடாது அப்டின் சொல்டு எடுக்க சொல்டாங்க
ம் ம்
மனசு கஷ்டமா இருந்துச்சு அதையு அவ்வளோ தூரமா வளத்து வளத்துட்ட
ஆமா ஆமா
எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்ல அவங்க வீடு சொந்த வீடு அவங்ககிட்ட குடுத்து சேரி நீங்களாவது பத்துரமா பாத்துக்கோங்க
ஓகே சேரி எங்க வீட்லல்லா நாங்க எல்லா செடியுமே வெச்சுருக்கோ வாழ கன்னு வெச்சுருக் கோ கொய்யாக்கன்னு மாங்கன்னும் மாதுளை வெச்சுருக்கோ அப்புறோ ரோஸ் செடி மல்லிப்பூ செடில்லா நெறைய வக வெச்சுருக்கோ
நாங்களு எங்க அம்மா வீட்ல இருக்கும் போது இல்லாத செடியே கெடையாது புளியா மரம் பாதாம் மரம் தென்னமரம் செம்பருத்தி ஆ நெல்லிக்கா மரம் எத் எதுமே வெளிலருந்து எதுமே வாங்கி சாப்புட மாட்டோ கொய்யா சீதாப்பழோ எல்லாமே வீட்ல இருக் கு வாழ மரோ வார அதுல கொளத்தள்ளி ச்சுனா எங்க வீட்ல பஜ்ஜிதா அந்த வாழபூல்ல வட அதா தொடந்து அதேதா செஞ்சு செஞ்சு சாப் புடுவோ
நாங் கூட எப்டி சொல்றது எல்லா செடியு வெச்சுருந்தோ இந்த மழ டைம்லா வர் துல அப்போ ஒரு ஒரு டைம்ல காத்தடுச்சு எல்லா மரம் ம்மாப் அப்டியே விழுந்துருச்சு எங்க வீட்ட ஆமா பாதாம் மரோ இருஞ்சு பெருஸ் த்த பாதாம் மரோ அதுவு இந்தி ச்சு அதுவு காத்து மழில அச்சு கீழ ஊந்துச்சு புளியா மரோ இருக்கு இலெமனு வந்து எலுமிச்சு பழோம் மரோ வந்து அதுவு காத்துல ஊந்திச்சு ஆனா நாங்க இப்ப வேற எடத்துல வெச்சுருக்கோ நெறைய காய் எல்லாந் தருது இப்போ எங்களுக்கு லெமன் வாங்க வேண்ட வேலையே இல்ல
னா நாங்க எங்க தெருவுக்கே குடுப்போ
தோழி முருங்க கீர இருக் முருங்கக்கா இப்ப முருங்காய் காச்சு எல்லாருக்குமே நாங்க குடுத் ரிலேட்டிவ் வீட்டுக்கு எல்லாரு வீட்டுக்குமே குத்தோ ஏனா இப்போ எப்டி சொல்றது எல்லாரு கடையில ஒரு காய் இருவுரூபா முப்பரூபா அப்டின் வாங்குறாங்க நம்ப வீட்ல அவ்வளோ தோண்டு வெச்சிகின் நம்ம என்ன பண்ணப் போறோ அதாலஸ் த்துடுறது எல்லாருக்கு குடுக்கணு ஏனா இப்போ எப்டி செய்ய எல்லா கடயிலயே வாங்குறதா இருக்கு
ஆமா ஒரு பொருளு இப் இப்போ வீட்ல இல்ல ஃபஸ்ட்டு எல்லா கருவேப் எல்லா வீட்லதா இருக்கு பிருச் சுன் வந்து தாளிப்போ இப்ப ஒன்னு ஒன்னுத்துக்கு கடைக்கு
ஆமா இப்ப நீங்க சின்ன சின்னதா கூட எதனாப் போல்லாம் புதினா போட்டு வெக்கலா
எல்லாம் போட்டுதாம்பா வெக்கிறோ வறது என்னம்மோ வறதா செய்து ஆனா எப்டி சொல்றது ஹவுஸ் ஓனர் பாத் பாத்தாங்கன்னா இத ஏ வெக்கிறீங்க அத ஏ வெக்கிறீங்க இங்க இத வெக்காதீங்க அத அங்க வெக்காதீங்கன் சொல்டு சொல்லிட்டே இருக்காங்க நம்ம வீடா இருந்தா நம்ம எப்டி வேணா வெச்சுக்கலா
ஆமா ஆமா
அதனால எங்களுக்கு கஷ்டமா இருக்குப்பா
ஆனா இப்போ சிட்டில இருக்கவங்களாந் தா எப்டி சொல்றது அவுங்களுக்கு உன்னு விவசாயத்த பத் ஆம் அந்த மாதிரி மாடி தோட்டச்சு ஏனா அது ஃபுல்லா ஹைப்ரெட் இப்ப சின்ன கொயக்கா மரத்திலே கொய்யாக்கா காய்க்
ஏனா இப்ப சென்னைல இருக்கவங்க தா ரொம்ப அடிபடுறாங்க இந்த நோய் அந்த நோயி இது வளர்து அது வளர் இது வெளியல வாங்கி சாப்ட்டா இது கேடு அது கேடுன்றங் தா அதனால உடனே மாடி தோட்டம் போட் பேராங்க
ஏனா இப்ப அதுவு ஹைபிரட் தானே இப்ப மாடித்தோட்டன்றாங்க அதுல நம்ப காய் சின்னுதக் தா இருக்கு கொய்யா மரமே சின்னுதாதா இருக் டு அதுல ஒரு கொய் கா காய்க்து இப்ப நம்ப வீட்டுல எப்டி கொய்யாக்கனு பெருசா வளந்து அதுலந்து ஒரு கொய்யாக்கா தரும்போது நம்பளுக் எப்டி இருக்கு இப்ப சின்னுதாப் பாக்கும் போது நம்பளுக்கு ரவ வேற மாரி தோணும் இது ஹைப்ரட்டா இருக்குமோ அதுக்கு நம்ப வெ கம்மிய இருக்கலால
ம் ம்
அதே மாரி இப்ப எல்லா கொழந்தைங்கலாமே இப்போ எப்டி சொல்றது இப்ப நம்ப அதா விட க வெளியல விக்கிற காய்கறி வாங்கலா ஏனா ஆயா பாட்டி தா விப்பாங்க வெளியே அந் ஆமா அவுங்கள மாரி விக் அவுங்கலாண்ட வாங்கலா இதுவே ஸ் சூப்பர் மார்க்கெட்ல்லா போன இப்ப நறைய பேர் சூப்பர் மார்க்கெட் தா லைக் பண்றாங்க
ம்
போய் ன்ன பண் றாங்கன்னா அங்க போயிட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன் நம்பி வாங்கிறாங்க ஆனா அங்கதா ஃப்ரெஷ்ஷாவே இல்ல. ஆனா இவுங்களாண்ட இருக் ஆமா ஆனா இவுங்களாண்ட இருக் த் த வாங்க மாட்டறாங்க நம்பளுக் தெ நம்பளுக்கு தெரியும் ன மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிது ஏனா எப்டி சொ து அவுங்க அப்பதலந்து சூப்பர் மா வாங்கட்டும் சூப்பர் மார்க்கெட்ல இப்போ எப்டி இப்ப இருக்கற ஜென்ரேஷன் வந்து வேற மாரி இருக் குல்லா எல்லா ஹைப்ரட்ட இருக் கு மாம்பழ காய்க் க அவ்ளோ வாசன வரும்
த்ரோன்ஸ் சொல்வாங்க தெரிம்மா அந்த மாங்கா ஸ்மெல்லு மாம் பலோலா
ஆ இப்ப எதுமே வரமாட்டேங்குது பலா ப்பழோ வீட்ல வீட்ல அர்த்து வைப்பாங்களா ஆ ரெண்டு ஊட்டுக்கு வாசன போகுமா இப்ப ஒரு வாசன வரல எல்லாமே ஹைப்ரிட்டு் இப்ப எல்லாமே ந ல்லா ஊசி போடுறாங்க இப்ப வா பி ச்ச பழோ பாத்துக்கங்க பிச்சப்பழத்துல வந்து கலர் சேக்கறாங்க அதனால நம்பளுக்கு எது எல்லாமே பயமா இருக்கு எது சாப்பட்லா எத் எது சாப்படக்கூடாதுனு அப்டின்ட்டு சரிங்க தோழி இவ்ளோ நேரோ பேசனதுக்கு ரொம்ப நன்றி தோழி
நன்றி தோழி
ம் தேங்க்யூ